என்ன பண்றீங்க
உம் சும்மாதான் இப்பதான் வெளியே போயிட்டு வந்து படுத்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ன் இருக்கேன்ப்பா நானும் இப்பதான் வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கேன்
சேரி சேரி சேரி அண்ணி
ஒரு ரிசப்ஷன்
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க பிரியாணியா
பிரியாணி தா
செரி செரி செரி
பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்
ஓகே
உம் ரைட் த்தா தால்ச்சா அப்புறம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் போட்டிருந்தாங்கப்பா மில்க் ஸ்வீட் மட் மில் மேட்ல செஞ்ச மாதிரி இருந்தது
உம் நல்லா இருந்துச்சா
நல்லா இருந்தது செம்மையா இருந்தது ஆனா ஒருக்கரண்டிக்கி மேல போட மாட்டேய்ன்ட்டாங்கப்பா
அது வேறையா
ஆமா ஆனா நான் விடுவேணா கேட்டுல வாங்கி சாப்டுவம் நாங்கல்லாம்
அது சரி
அதல்லாம் எப்டி
உம்
குடுங்க அப்டினதுக்கு அப்பதே ஒரு கரண்டிக்குமேல மாட்டேன்டான்
அய்யயோ
உம்
உம் என் ன வெயில் சரியான வெயிலு வண்டிய ஓட்டிட்டு வந்து கையெல்லாம் கருத்து போயிடுது
ஆமாப்பா ரொம்ப நானே டான் ஆயிட்டேன்
ஹெல்மெட் போட்றது மண்டே புள்ளாயின்
சேரி சேரி என்ன சாபிட்டீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் இல்ல இனிமேதான்
உம்
இப்பதான் வர வழியில கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் போறப்போ லெமன் ஜூஸ் குடிச்சேன்
சேரி சேரி
வரப்போ கரும்பு ஜூஸு இப்ப நொங்கு இருக் க்கு நுங்கலா உம் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
சாப்பிட்டீங்களா இல்லையா
ஆஹ்
சாப்பிட்டீங்களா
ஆஹ் இல்லன்னு சொன்னேன்ல ஜூஸ் குடுச்சிட்டுவந்தேன் இனிமேதான்
என்ன லன்ச்சு
லன்ச்சு வந்து அஹ் நேற்று சமைச்ச ரசம் இருக்கு அதுவும் உருளைக்கிழங்கு
ஓஓ
உம்
எங்க வீட்டு்ல லெமன் ரைஸ்
ஓ நீங்க ரிசப்ஷனுக்கு போயிட்டு வன்டிங்களே
நான் போயிட்டு வந்துட்டேன் நான் மட்டும் தானே போனேன்
நீங்க மட்டும்தான் போனீங்களா
ஆமா மத்தவங்க இருக்காங்க ல்ல ஆவங்களுக்கு லெமன் ரைஸ் பண்ணி வச்சுட்டு போனேன் இப்ப வந்துச் வெள்ள போய் உடனே குக் இருக்க வந்த மாரி இருந்தது
உம் ஓகே ஓகே
ங்க சும்மதான இருக்கோம் உ பொட்டேட்டோ ஃப்ரைையை போட்டுருவோம் அப்படின்னுட்டு போட்டுட்டு இருக்கேன்
உம் சேரி சேரி சேரி
ஏதாவது வேணுனா வாங்கிட்டு வந்தா போட்டு தருவேன்
உம் இல்ல நா இல்ல
இல்லன்னா விட்ருவேன் நாங்களே பிரியாணி சாப்ட்டோ உங்களுக்கு இவ்ளவு தூரம்ங்க செஞ்சு குடுக்குறதே பெருசு
ம் அதா இந்த வெயில போயிட்டு வந்த
ஐயோ எனக்கு அப்டியே போய் படுத்துற்லா போல இருக்குப்பா
உம் நா வந்து படுத்துட்டே
ம் உங்களுக்கு என்ன பாத்துக்க ஆள் இருக்காங்க
ம் ஆமா பலைய பட்டுசேல போயிட்டு அ போட் விட்டு வந்தோ
உம்
அது தா இப்பல்லா காசு கெடு நாங்கல்ல
ம்
ம்ம்
சேரி நல்ல வேல போச்சா
ஆ ஏ நூறுவா தா நூறுவா தா குடுத்தாங்க
ம் செம்பு கலந்த பாட்ரா ம்
தெர்ல எங்க அம்மா போட்டாங்க நண்டு
ம் சேரி சேரி சேரி
ம் காலேஜ் தொறக்கறக்குள்ள எல்லா வேலையு பாத்துட்டு
உங்கள வெச்சு வேல வாங்கிகிட்டு இருக்காங்கன்னு சொ சொல்லுங்க
ஆமா காலைல இருந்து ஒரே ரவுண்டிங்தா ஏன்னா சாப்ட்டனா தூங்கிருவே அவ்ளோதா காலைல வேற சீக்கிரமா எந்திருச்சே
சேரி
ஏம் ஏன் அண் அண்ணியோட பைய வந்துட்டு இன்னிக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனா
சேரி
போயிட்டு விட்டுட்டு எல்லாரு அத் த எல்லாருமே போயிட்டு நாங்க விட்டுட்டு வந்தோ விட்டுட்டு வந்தா அழுகவே இல்ல அவெ போயிட்டு ஒக்காந்துட்டா அவெ பாட்னான் ட்டு ஆனா அங்க இருக்கற பிள்ளைங்கல்லா நெறைய பிள்ளைங்க அழுதாங்க
உம் உம்
அங்கன்னா இப்ப கூண்டுக்குள்ள புடிச்சு அடைக்கிற மாரி புடிச் சு இழுத்து இழுத்து அடைச்சு விட்டுறாங்க டோர
இப்பெல்லா கொழந்தைக வந்து டாய் குடுத்து அப்புறமா ரோஸ் குடுத்து இல்ல சாக்லேட் குடுத்து அந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல இன்வைட் பண்ணும் போது அந்த பிள்ளைக கொஞ்சம் வந்து அந்த மூடு வந்து
ஆமா இன்னக்கி அங்க என்ன இருந்துச்சுனா இந்த பொம்ம இருக்குல்ல இந்த மனுஷ உள்ள இருப்பா அந்த பொம்ம அது இருந்துச்சு அதுதா கூப்ட்டு வெல்கமே அது தா பண்ணுச்சு அதுக்கப்றோ சாக் லேட் குடுத்தாங்க பூ குடுத்தாங்க அதுக்கப்றோ போய் உக்கார வச்சுட்டாங்க வரும்போது கூப்ட்டு வரும்போது டுவெல் டென் க்க முடிஞ்ச்சு கூப்ட்டு வரப்போ பென்சில்ல பூன மாதி ஒரு பேப்பர்ல வரைஞ்சு அத கட் பண்ணி அழகா பென்சில்ல ஒட்டி எல்லா பிள்ளைங்களுக் கும் குடுத்திருந்தாங்க அப்ற ஒரு ஃபேன் மா ரி பொக்கே மாரி குடுத்துருந்தாங்க ஒரு பலூனு ஒரு கேப்பு
உம் உம்
இதெல்லா குடுத்தருந்தாங்க எ வரும்போது ஜாலியா இருந்துச்சா அப்பன்னா ஜாலியா இருந்துச்சு அப்டின்னு சொன்னா அழுகவே இல்ல
உம் எங்க பிள்ளைங்களு ரொம்ப அழுத மாரி ஞாபகமே இல்ல எனக்கு
உம் இங் இங்க ரொம்ப அழுதுச்சுங்க ஆ நீங்க அழுதீங்களா இங்க பேரன்சு அழுதாங்க
உம் உ டூ டேஸ் அந்த மாரி இருக்கும் அப்புற ஐயா அப்பா சூப்பர் புடிச்சு போடுங்கடா உள்ள அப்படிங்கிற மாதிரி வ
ஆமா இப்போ போயிருவாங்க கண்டினியூஸா ஸ்கூல் இருக்கற வரைக்கு போயிருவாங்க இந்த சாட்டடே சண்டே லீவுக்கு அப்புறம் மண்டே தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்
ஆமா ஆமா
அப்புரோ திரும்ப டியூஸ்டேல இருந்து ஒரு நாலு நாள் ஒழுங்கா போயிருவாங்க
உம் உம்
உம்
லஞ்ச் எல்லா குடுத்து விட்டாங்களா இல்ல வா என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணுமா
ஆ ஹா லன்ச்சல்லா இல்ல
உம் உம்
த்ரீ டேஸ்க்கு மட்டும் டுவெல் டென் வரைக்கும் அதுக்கப்பு அப்புறம் மண்டேல இருந்து ஃபுல் டே த்ரீ ஓ கிளாக் வரைக்கும்
செரி செரி செரி கொஞ்சம் கஷ்டம் தான் அங்க பிள்ளேளுக்கு செட் ஆகுற வரைக்கும் அ கொஞ்சம் கஷ்டம்
ச்சு கேக்கல
இல்ல இல்ல கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து செட் ஆகுற வரைக்கும் அதுக்கு மூடு செட் ஆகுற வரைக்கும் ஓகே இங்க இருந்தனா நம்மளுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கற அதுகளுக்கு வந்து ஒரு டென்த் லெவல்த் டுவெல்த் பிள்ளகளுக்கே அது தோண மாட் ங்குது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஆகும் அது பியூச்சர் நோக்கி போறோம் இதுதான் நம்மளோட லைப்உ இதுல நிறைய லேர்னிங் இருக்கு அப்படின்னுட்டு அதுகளுக்கா புரியம் போது அந்த அந்த பிள்ளைக வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு இதுல வந்துருவாங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆமா சரி செரி
இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா பிள்ளைங்க வந்து நல்லா ஒரு இதுல வந்துருவாங்க
உம் வர வரைக்கும் க்கு தான் கொஞ்சம் கஷ்டம்
வின் பண்ணிருவாங்க அந்த ஒரு இதுலயே போகணும் படிப்பு நம்மள லைஃப் இதுதான் இத நோக்கி நம்ம போனம்னா நல்ல ஒரு நம்மளுக்கு இது இருக்கு அப்படின்னுட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த இது வரணும் டீச்சர்ஸும் அதுக்க ஏத்த மாதிரி மோட் டிவேட் பண்ணணும் வீட்டுல வந்து அதே சூழ்நிலை கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு கிளாச நல்லா அது க நா நல்லா ஒரு அட்டென்டிிவ்வா இருந்துட்டானாலே போதும் கவனிக்க ஆரம்பிச்சு ஆனாலே போதும் பேசிக் மட்டும் பேரண்ட் நல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா பேரண்டட் மட்டும் சேர்ந்து வந்து அ பிள்ளையை நல்லா சக்சஸா இருக்கும் அந்த பிள்ளைைய லைஃப் இல்லைன்னா படிடா படி படியா படிமா படியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்
உஹம் உம் உம் ஆமா
சரியானெ வெயில் என்னப்பா இன்னக்கி
ஆமா இன்னக்கி ரொம்ப வெயிலு முடியல
நாங்க ஆட்டோலதா போனோ
அப்புடியே இழுக்குது
ஆமா ஆமா அப்புடித்தா இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க
உம் சேரி சேரி நல்லா தண்ணி குடிங்க ஆ குடுச்ட்டே நீங்களும் கு ங்க சப்ஜா சீட் ஊர வச் சுப் சாப்டுங்க
உம் வாட்டர் மெலன்னா கட் பண்ணி கொஞ்சொ உள்ள போய்கிட்ருக்கு
சாப்டுங்க சாப்டுங்க
ம்
சேரி ஓகே அடுத்த கால்ல பாப்பொம்
அப்டியா செரிப்பா வேல இருக்கா
ம்மு அடுத்த கால்ல பாப்போ
கே பாய்
பாய் பாய் பாய்